ஹகே ஆஹ சொல்லிருந்தீங்களே வேற ஏதோ நா ஃப்ரெண்ட்ஸ் வெச்சு பிசினஸ் பத்தி எதோ சொல்லிருந்
ஐ மீன் இப்போ அஹ் இப்ப நீங்க சொன்னீங்க அடுத்தது எதும் கைத்தொழில் இருக்கணு ந வேலைக்கு போறோவங்களா இருந்தாலு படிச்சுட்டு அதது வந்து நீ நீங்க வந்து இப்ப வந்து பண்ணணுனு சொல்லல அதுக்கான பிளான் மட்டு பேசிக்கணு நம்ம இப்பே பண்ணலா வாடானா யாரு வரமாட்டாங்க இந்த இந்த மாரி நீங்க அதுக்கு கான யோசி வெச்சுக்கணு அது வந்து எதோ ஒரு பிசினஸ் உங்களுக்கு தெரியு ஏகப்பட்ட பிசின சஸ் இருக்கு அத பாத்து நீங்க யோசிக்கணு அவ்ளதா இப்ப கவுவர்மெண்ட் ஸ்கீம் எல்லா ஏகப்பட்டது இருக்கு
அததா ஹ் பிசினஸ்னா எப்டின்னா இப்போ சொல்ல போனா நம்ம வந்து நம்ம வேலைக்கு போறது பெரிய விஷயம் இல்ல ப்ரோ வேலைக்கு போய் சம்பாதிக்கலா நெறைய ஏர்ன் பண்ணலா அதெல்லா பெரிய விஷய இல்ல ஏன்னா நம்மளுக்கு வேல கெடச்சிரு இல்லன்னா எதுனா ஒரு வேலக்கு நம்மளே போயிடுவோ ஓகேங்களா அந்த வேலைய போனது அப்புறம் நம்ம அந்த வேலைக்கு போற காசு வந்து நம்ம சாப்பிடறதுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு எல்லாமே காலிய ஆயிடும் அந்த காசு வந்து நம்ம என்ன பண்ணனு கொஞ்சோ கொஞ்சோ வெச்சு பிசனஸ்னா சின்ன பிசினஸ்னா வந்து நாலேஜா யூஸ் பண்ணணு சின்ன பிசினஸ் நா ஒரு டீஷாப்ச்சு
பிரில பிரிலசிங்க் பண்ணுங்க இல்லனா பிரிலன்சிக் நெட்ல ஆன்லைன்ல எதோ பண்ற மாரி இந்த வெப்சைட்
ஆஹ் அது அதெல்லா கூட அதெல்லா கூட நீங்க சொன்ன மாரி பண்ணலா அது வந்து நாலேஜ் கெயின் பண்றது நா என்ன சொல்றேன்னா பிராக்டிகலா பிராக்டிகலான பிசினஸ்ன தா சின்னதா ஒரு டீஷாப் வெச்சு ங்கள ஒரு ஒரு ஆள் வந்து சராசி சரியா வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளிக்கு மூணு ல நாலு டீ குடிக்கிற மூணுல இருந்து மேக்சிமம் மூணுல இருந்து ன்னு நாலு டீ குடிக்கரா அதே டீ லோவெர்ஸ் நா நீங்களே பாத்துக்கோங்க ஒரு பாத்து பாஞ்சு டீ இருவது டீ கூட குடிப்பா அவ நம்ம ஒரே ஒரு மெய்ன்லவந்து நல்லா ஒரு கடையா எடுத்து டீ கட வெச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆளு இப்ப ஒரு பத்து பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு நாட்டுல பத்து லட்சம் பேர்ல ஒரு லட்சம் பேரு அதாவது ஒரு நாளிக்கு ஒரு ல்ல நூறு பேறு இரநூறு டீ குடிச்சளே போது பால் எவ்ளோ இருக்க போது நம்ப மிஞ்சி போன ஒரு ஏல்னுருவ ஏட்னுருவய்க்கு பால் வகுவோ இர்னுருவைக்கு டிக்கா வாங்குவோ அப்பறமா வந்து தண்ணியெல்லா நம்ளுக் ஃப்ரீதா கேஸ் மட்டு வாங்குறா மாரி இருக்கு நம்ம ஒரு கேஸ் வாங்கொனுனா கண்டி
தண்ணி தண்ணி எப்டி ஃப்ரீ தண்ணிய்மே இப்ப
மெட்ரோ வாட்டர்னா மெட்ரோ வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீதா வரு இல்லன்னா நம்ம வந்து காஸ் குட்த்தி கூட கேன் வாட்ரு கூட வாய்ங்க்கிலா ஒரு தேட்டி ருபீஸு
ஒரு கேனுக்கு அது ஓகே இப்ப நீங்க இருக்கற எடத்துல வந்து அந்த இது இருக்காதா ஒரு அஞ்சு ரூபா கேன் ஒரு கேன் வந்து அந்த ச சமுதாய ஒரு இது வந்து அவங்க டேங்க்
டேங்க் அது வந்து ஒரொரு வீட்டுக்கு ஒரொரு தண்ணி டேங்க் இருக்கு ப்ரோ நீங்க வேணுனா மோட்டர் போட்டு ஃபில் பண்ணிக்லா
அப்புடி இல்ல இப்பொ ஊருக் பொதுவா வந்து ஒரு டேங்க் மாரி கட்டி அங்க வந்து குடிநீர் ஃபில்டர் ஃபில்டர் தண்ணி க போட்ருப்பாங்க
ஆஹா அதெல்லா எதுவு இல்ல ப்ரோ நீங்க
இங்க வந்து எ நாங்க இருக்க எடத்துல அதா நாங்க இருக்க எடத்துலெந்து ஒரு டே டேங்க் கு வந்து ஒரு அரசியல்வாதி அவர் எதோ கட்டி ஒரு எட்டு லட்சருவா இன்வெஸ்ட்மென்ட்ல அது வந்து ஃபில்டர் பண்ற மாரி அதும் பண்ணி நம்பளுக் வந்து அஞ்சு ருவா தா கேனு ஒரு கேன் வந்து அஞ்சு ருபா அஞ்சுருவா போட்டா அஞ்சுருவா காய்ன் குடுத்தா நம்மளுக்கு ஒரு கேன் ஃபில் பண்ணிப்பா அந்த மாரி குடிகிற தண்ணி, இல்ல இது சிட்டி சைடுதா இது சிட்டி சைடு, நாங்க வில்லேஜ் இல்ல இது சிட்டிதா இது வந்து அந்த ஊ அந்த ஏ எடத்துலல்லா எ அந்த எடத்துல இருக்கு
அப்டிங்களா, ஆமா நீங்க சொன்ன மாரி சில சிட்டீஸ்ல இருக்கு சில சிட்டீஸ்ல இருக் காது இது வந்து மெயின் சிட்டி சுத் துறது ன்றனாலே ஒரு வீட்டுக்கு ஒரு சிட்டிக்கு வந்து ஃப்ரீயா தரலா எல்லா சிட்டிக்கு தர முடியுமானா முடியாதுல்ல நம்ம காசு குடுத்து வாங்கற மாரிதா இருக்கு இங்க வந்
சொன்ன மாரி எந்த எலைக்ஷன்ல அந்த டை அந்த உள்ள இருக்கவங்க செஞ்சு ஊரு போவாங்க தலைவருங்க ஊருக்காரங்க
ஆ ஆ அதுதா இந்த ஓட்டுக்காக கூட நெறைய பேர் பண்ணுவாங்க
கிட்டதட்ட பத்து வருஷமா இருக்கு
அப்டிங்களா சேரி பரவால்ல நல்லதுதா இங்க வந்து இங்க வந்து எங்களுக்கு எப்படினா கேன் வந்து நம்ம கேன் வந்து ஒரு நூறுவா கேன் வாங்கவர மாரி இருப்போ கேன் ஒரு நூறுவா குடுத்து வாங்கிட்டோனா நம்ம ஓன் தா தண்ணி மட்டு புடிக்கந்தாந்தா ஃபிஃப்டீன் ருபீஸ் பதினைந் ஞ்சுருவா தண்ணி புரியிதுங்களா அதாது அந்த கேன் நம் எடுத்துட்டு போய் ஃபில் பண்ணனுனா பதுனஞ்சு ருவா இல்ல நம்மளுக்கு வீட்டுக்கே கேன் எடு துட்டு வர்ணுனா முப்பதுருவா ஆவு
அதுக்கு அதுக்கு டபுள் ஆடுச்சு பனஞ்சி அதுக்கு
அது அதுதான் நான் சொல்றேன் அந்த கைத்தொழில்னா நான் செய் சும்மா சிம்பிளாக வந்து இந்த கேன் கேன் போடுறது கூட வந்து அது வாங்குறது பதினஞ்சு தான் இப்போ அவங்க லோடு இறக்குவாங்க அந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு ரூபா கணக்கு போட்டால் கூட ஒரு கேன் ஒரு கேனு பதினஞ்சு ரூபா லாபம் கிடைக்குது வீட்டுக்கு எடுத்
நெறைய பே நெறைய பிசினஸ் இருக்கு நீ சொன்ன மாதிரிதான் துணி துணி வச்சு இந்த காய வ
சின்ன சின்ன அதான் இந்த டீ கடையா இருட்டும் ஜூஸ் கடையா இருக்கட்டும் நம்மள வந்து சம்மர் டைம்ல எல்லா ஜூஸ் நல்லா போவோம் டீ வந்து எப்பயுமே நல்லா போம் ப்ரோ வெயில் காலமா இருக்கட்டும் மழை காலமா இருக்கட்டும் டீ அடிக்ஷன் இருக்கிறவங்கவரையும் வ டி பிசினஸ் இப்பங்க ஃபிளாப் ஆகாது அதே மாதிரி அந்த ஜூஸ் கடைய இருக்க அப்புறோ ஜூஸ் வந்து சம்மர் டைம்ல வந்து ஜூஸ் ஓகோன்னு போவோம் நம்மளுக்கு நெறைய அதே இடத்துல ஒரு டீ கட ஒரு ஜூஸ் கட தொரோந்தன எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு கட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பேமஸா வந்து ச்சு ஜூஸ் கட தா ஆ ஜூஸ் கடையோ டீ கடையோ ரெண்டு சேர்ந்து வச்சிருக்காங்க வச்சு ஸ்டார்ட்டிங் வந்து நினைச்சேன் யாரரா வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் பட் வந்து அவங்க கரெக்டா மெயின்ல தொறந்து வச்சிருந்தாங்க ஏரியா மெயின்ல
இப்ப இப்ப எல்லா எல்லா கடையிலும் அப்படிதான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலுமே இந்த ஜூஸ் கடை டீ கடை எல்
மெயின்னு மெயின்ல தொறந்து வச்சதுக்கு அப்புறோ நல்லா சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது அதெல்லா சேல்ஸ் ஆகி இப்போ அந்த ரெண்டு கடையும் வந்து ஒரு நாலு கட மேல வச்சிருக்காங்க பிரான்ஞ்சஸ் தொறந்து அந்த மாரி மிஞ்சி மிஞ்சி போன ஒரு தொடர்ந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகும் அதாவது நான் வந்து நம்ம என்ன நெனைக்கிறேனா அது எவ்ளோ வரும் போது சில்ற காசு தானே வரும் பத்து ரூபா தான் வரும் அந்த அஞ்சு ருபாதான வரும் அப்படின்னு நெனைக்கிறோ ஆனா அந்த சில்லற காசையா வந்து சில்லற சில்லற சில்லற நறிய சில்ர சேத்தோன்னா அது அதிகம் ஆவுதுல
அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடைய் ஸ்டார் பண்வாங்க அத எட்த்து திருப்பியு ஒரு பிஸ்கட்கு வாரயிர் அமோண்ட் எடுத்து அத் இன்னொரு அகேன் இது அப்டி அவுக்ளிப்சா பண்ணிட்டு போ சில பேர் என்னோன்னா வரதா எடுத்து செலவ் பண்ணிடுவாங்க அதனால்தா பெர்சா தெரியா
ஏன்னா நம்ம வந்து இப்போ டே டு டே லைப்ல வந்து வெலவாசி ஏறிகிட்டே இருக்கற்துனால நம்ம வேலக்கி போறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கே பத்தாது நம்ம சி சாப்டுவே நம்ம வேற ஏதா எதனா வாங்கணுனா பொருள் வாங்கணுனா கூட நம்ம சேவ் பண்ண வேண்டியதா இருக்கு இத நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸ்லந்து கட் பண்ண கண்டிப்பா வந்து மன்த்லி வந்து டூ ஃபிப்டின்லெந்து டுவெண்ட்டி கே கிட்ட வந்துடு க்ராசரிஸ்
க்ராசரிஸ் மட்டு ஏனா இப்ப ரெண்ட்டு இல்லாம அது மட்டு
ஆ அதா கிராசரிஸ் மட்டு அந்த காய்கறி கள் வள செடி இதா சீ ஷாம்ப்பு அதா சோப்பு எல்லாமே வாங்கறது
அப்டில்லா இப்ப நீங்க வந்து இப்ப இருக்க கரன்ட்டா என்ன ப்ரோ அதா இப்ப நம்ம மன்த்லி வந்து ஒரு அறுவதாயிருவா சம்பா சம்பாதிச்சாதா இந்த இதெல்லா கரெக்டா இது ஆகு
கரெக்டா இருக்கு நீங்க சொல்றது அதா அது நா என்னா சொல்ல வரனா நீங்க வந்து ஒ ரு ஜாப் போறீங்கனா உங்களுக்கு அறுவதாய்ருவாலா கெடைக்காது ஸ்டாட்டிங்ல ஃபிஃப்டீன் கே டுவெண்டி கே அந்த மாரி தா கெடைக்கு ட்வெண்டி டூ கே அது வந்து இங்க சம்ச்சி சாப்புர்றதுக்கே கரெக்ட்டா இருக்கு அதாவ்து கொஞ்சொ சேவ் பண் ட்டு அதாவ்து நீங்க வேலக்கி போறீங்கனா ஒ ரு ஃபை ஃபை மந்த்ஸ் இல்னா ஃபை ஃபை இயர்ஸ் போனீங்கன்னா அதுல ஃபை கே ஃபை கே ஒரு மன்த்லி ஃபை கே சேவ் பண்ணி அத வ ந்து ஒரு அமௌண்ட் வந்ததுக்கப்பறோ அந்த அமௌண்ட வச்சுட்டு நீங்க ஒரு கட தொறந்தீங்கன்னா அது அந்த கடைல வந்து ஸ்டாட்டிங் ஒரு டூ இயர்ஸ் ஸ்டாட்டிங் ஒரு டூ டியர்ஸ் வந்து இந்த கடையோட ப்ரா ஃபிட்ட வந்து அந்த கடைக்கே போட்டனா அப்பறமா வந்து நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் தரு கண்டிப்பா ஃப்ராஃபிட் தந்தத்னா நம்ம நம்ம எதனா தேவையா இந்தா கூட நம்ம வாய்ங்க்கிலா அதாவ்து வந்து நம்ம தேவைப்படும் கண்டிப்பா இப்போ வந்து சராசரியா இப்ப வெளிய போனும்னா ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு காரு வேணும் இந்த கார வந்து மெயின்டெய்ன் பண்றதுக்கு காசு வேணும் காசுனா எவ்ளோ ஆவும் பெட்ரோல் போட்ணும் அது வந்து வாட்டர் வாஷ் பண்ணனும்
காரு ஒரு காரு வச்சுட்டு நம்ம வந்து மந்த்லி அது யூஸ் பண்ணோனா அதுக்கே கிட்டத்தட்ட ஃபை டூ ஃபைவா எயிட் கே ஆகும்
ஆஹ் டென் கே ஆயிடும் மோஸ்ட்லி
ஆமா ஏன்னா அதுக்கு ஏதான இஷ்யூ வந்துருச்சு ஏதான கடைக்கு அது இதுக்வுடணும் ஷெட்ல விட்டு அது ரிப்பேருக்கு அது இதுன்னா ட டீசலுக்கு எல்லாம் போய்டும்
இதுக்கு வந்து நல்ல ஆன் பண்ணா வந்து இந்த மாரிலாம் செலவு பண்றது கரெக்டா இருக்கு நம்மளுக்கு
அதா இப்போ ஆஹ் இப்போ நம்ம சொல்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு வந்துஎல்லாருக்கும் மோஸ்ட்லி ஐம்பந்தயிரம் மந்த்லி அவங்க இது பண்ண மட்டும் தா கரெக்டா இருக்கும்
நா சொல்றது ரைட்டு தா ப்ரோ அததா பு்ரோ நா சொல்ல வறேன் சின்னதா வந்து எப்படியாவது து சின்னதா எதுனா ஒரு தொழில் தொடந்தாவே போதும் அதுவும் வந்து வளர வளர இப்போ இயர்சு இயர்சு ஆவ இப்போ நா சொன்னேன்ல இப்ப அந்த கட இந்த கட
உங்க அப்பா ஏத பிசினஸ் பண்றாரு அப்பா எதானே
பிஸ்னஸ் பண்ணல ஒர்க்க் தா பண்றாரு ஆனா ஐடியா இருக்கு அவரு பண்ணணும்ன்னனு சொல்லிட்டு பர்ஸ்ட் வந்து நா ஒரு ஹோட்டல் வச்சிருந்தோம் ப்ரோ ஹ் அந்த ஹோட்டல் நல்லா போயிருந்தது அல்ல அவர்ககு கயட்டு இருந்தது நல்லா மாஸ்டரும் நல்லா செட் ஆயிட்டாப்ல வந்து வெஜ் வெஜ்ஜ நான்வெஜ்ஜ் ரெண்டுமே போடுவோம் ங்களா நல்லா நல்லா வெஜ்ஜு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டும் போடுவோம்
ஓகே
நல்லா போயிட்டு இருந்தது என்ன ஆயச்சுன்னா லாக்டவுன் வந்துச்சா அப்போ வந்து பஃபுல்லா பார்சல்ஸ் பண்ற மாதிரி ஆயி போய்ச்சு பார்சல்ஸ் கூட நிறைய பேரு வாங்கறதுக்க வர மாட்டிங்றாங்க
ஆமா அந்த டைம்ல ரொம்ப ஹோட்டலுங்க ளா அடிப்பட்டுச்சு ஹோ ட்டலு டீ கடை எல்லா அதிக ஆமா எந்த பிசினஸ்சும் போல வெறு மெடிக்கல் ஷாப் மட்டுந் தா நல்லா அந்த டயத்துக்
மெடிக்கல் ஷாப்லயே முக்கால்வாசி சொல்ல போனா அந்த காலத்துல வந்து அந்த டைம்ல வந்து கொரோனா டைம்ல வந்து மெடிக்கல் ஷாப்லயே வந்து பால் விக்கிறதா இருக்கட்டு மெடிக்கல் ஷாப்லயே காய்கறி விக்கிறதா இருக்கட்டு போலீஸ்க்க தெரியாம அந்த மாரி பண்ணிருந்தாங்க அதனால வந்து இந்த ஹோட்டலுகல்லா ரொம்ப அடி எங்களது வீடு எதனா வீடு பக்கத்துல இருந்தா கூட பரவால எங்குளது மெயின் ரோட்ல இருந்துது ஹோட்டலு அதனால வந்து போறவங்க எல்லாந் தான சாப்டுவாங்க இப்ப யாரு வெளியே போறதே இல்ல யாருமே அதனால எங்களுக்கு சுத்தமா வ்யா பாரமே இல்ல பார்சல்ஸ்
அந்த ட அதா அந்த டயத்துல ஏகப்பட்ட லாக்டவுன்னு அந்த இது அந்த ஏதோ ஒரு ஃபோர்ட் நாட் ஃபோர் நாட் ஃபரோ போர் நாட் ஃபைவ் ஏதோ ஒன்னு ரூல்ஸ் போட்டு அன்னைக்கு மொத்த கடைய அடைக்க வச்சாங்கள ஆஹ
ல் தா கடை பண்ணிருந்தோ போ அதுக்கத்து அதுக்க து ஓனர்கிட்டயே சொல்லிட்டோ இல்ல எங்களுக்கு அவ்வளவா வியாபார ஆக மாட்டங்குது லாக்டவுன் எல்லா போட்டோ ஒரு டூ த்ரீ பஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புற பாத்துக்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்டயே குடுத்துட்டு வந்துட்டோ கடை இப்போ வந்து அந்த இடத்துல வேற ஒருத்தரு கடை போட்டிருக்காரு எங்க அப்பாக்கு ஒரு பிளான் இருக்கு இது கொஞ்ச பண்லா அவுரு ரிட்டர்டு ஆனதுக்கு அப்பற எதனா கடை வெக்கலா அப்படினு சொல்ட்டு அவுரு பாக்குறாரு ஆஹ் ஆஹ் அதுதா ப்ரோ டைம் முடுஞ்சிச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஆஹ் ஃப்ரீயா இருப்பம் ப்ரோ ஈவினிங் வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க அப்றமா பேசலாம் ஆஹ்